ஆ வணக்கோ வணக்கோ சொல்லுங்க வணக்கோ சாப்ட்டீங்களா ஆஹ் நல்லா இருக்கே
இப்பதா சாப்பாடு முடிஞ்சுது
சரி அது உம்
உம் நீங்க சாப்ட்டாச்சா என்ன சாப்பாடு வீட்ல ஆ
ரவா உப்மா
அது ரொம்ப தப்பே ஆச்சே
ரவா உப்மாதா தப்புவா சாப்ட்டது தப்பா
ரவா உப்மாதா தப்பு
உம்
எனக்கெல்லா சுத்தமா புடிக்காது ரவா உப்மா
உம் என்ன செய்றப் பசி அடங்கணும காலையில சாப்ட்டா நல்லா இருக்கும் ஆ செய்யர் இது செய்ய சிக்கனமா இருக்கு டக்குனு மாவார்தமா கிண்டுனோமா டக்குனு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும் உம்
ஹ ஹ வேற புதுசா
உம் வர்ற வாரோ எங்க வெளியில ஏதா ஆன்மீகத்த எங்காது வெளியில சுற்றுலா ஒன்னும் போலயா
எங்க வேலதா நமக்கு கரெக்ட் டா இருக்கு அ வேல செஞ்சுட்டு வீட்டுக்கு வரவே நேரம் சரிய இருக்கு
ம் திருச்செந்தூர் ஆஹ் ஊர் திருவிழா
ஆமா அந்த திருவிழால தீமித் இடி விழாலாம் நடைபெறுது
ம்ம்
அதான் அதுல கலந்துக்கலானு இருக்கோம் நானும் என் பையனும்
ம்
ஆஹ் அது முதல் நாள் காவடி நடக்கும்
ம்
மறுநாள் தீமிதி
ம்
ஆ ஆமா அதுக்கு மறுநாள் வந்து அபிஷேகம்
உம் ஆஹ் ஆஹ்
அது எப்டியும் ஒரு நாலு நாள் இல்ல அஞ்சு நாள் அப்டியே போயிட்ருக்கும்
ஹ அன்னதானமெல்லாம் ஓடும் புளிய தர பொங்கல் அஹ் செரி செரி செரி செரி வெளில எங்கும் வேற எங்கும் கோயிலுக்கு வெளில எங்கும் போற ஐடியாவுல இருக்குறீங்களா
வெளியூர்ல ஒரு கோவில் போற ஐடியா இருக்கு அது வேண்டுதல் மொறைனு ஒன்னு பண்ணிருக்கோம்
ஆஹ்
அதனால அது நெறைவேரணுன்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு போகலாண்ணு இருக்கோ ஆ ஹா போய் போறது இதுல ட்ரெயினு புகைவண்டியில போயிட்டு வறதுனால ம் கெடைக்க மாட்டேங்குது எடோ கெடைக் க்க மாட்டிங்கிது
ஆமா -ஆமா -ஆமா
அனா என்ன பண்றதுன்னு தெரியல நானும் ஒவ்வொர் வொரு நாளும் பாத்துக்கிட்டேதா இருக்க
உம் டைரக்டா போறத விட நீங்க மாறி போறது ஈஸியா கெடைக்கு டிக்கெட் மாறி போற உம் மாறி அந்த மாரி ஒரு ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் மாறி -மாறியே அந்த மாரி டிக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்க போவேண்டிய எடத்துக்கு போயர்லா இப்ப டைரக்டா போறதுக்குன்னா செரமோ உம் ஏன்னா எல்லாமே புக்கிங் எல்லா ஆன்லைன்ல வந்துருச்சு இப்போ எல்லாம் புக்கிங்கு ம் இப்ப போறக்கு கொஞ்ச சிரமமா இருக்கு ஆனா கெடைக்கு அது கெடைக்கிற வரைக்கு நம்ப வெயிட் பண்ணி அதுக்காக நம்ப வந் து நாள தள்ளி போற மாரி
ஆ ஆ நீங்க போயிருக்கீங்களா
நா போயிட்டு வந்திருக்கே ஒரு தடவ போயிட்டு வந்திருக்கே உம்
செரி -செரி நீங்க எப்டி போகும்போது எப்டி போனீங்க
போகும்போது அப்பிடிதா தஞ்சாவூர் போயி்ட்டு தஞ்சாவூர்லேருந்து நேரா திருச்செந்தூரு போனா உம் வரும்போது அந்த அ டைம் எங்களுக்கு செட் ஆகல பஸ் லே வந்துட்டோ ஆனா பஸ்ல வருது சிரமமா இருக்கு ட்ரெயின்ல போறதுதா ஈசி செரிக்கு உம்
ஆமாம் ஆமா ஆஹ் இதுல போனீங்கன்னா புகை வண்டியில போனீங் ஏன்னா உங்களுக்கு ஒரே வண்டியா போயிடு அதே பேருந்துல போனீங்கன்னா நீங்க பல பேருந்து மாறி- மாறி ஏறணு
ஆமா நாங்க இங்க டேரக்ட் ட்டா இங்க இருந்து ஒரு டிக்கெட்டு் கெடைக்கல ஆஹ் ஒரு இப்ப இன்னொரு சம் போயிட்டு அங்க இருந்து ஒரு இடத்துல நாங்க மாறி போனதுனால எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சி உம் அது ஒரு அனுபவம் தான் ஆனா அந்த மாத் அ இருந்ததுனா நல்லதுதா
ஹ ஹ அத அங்க போய் கோவில்ல போயிட்டு முன்மதி முன்பதிவு பண்ணணும் போல அது வயசானவங்களுக்குன்னு தனியா ஒரு முன்பதிவு இருக்கு அதான் நீங்க ஆமா அத முன்பதிவு பண்ணிட்டு அவுங்க இப்பக் கூட அங்க சின்னதா ஒரு வண்டி வரு
இப்ப இந்த இப்ப இந்த மாசம் வரைக்கும் சி சிறப்பு த தரிசனத்துக்கு அந்த டிக்கெட்டு கெடையாது நூறூபா டிக்கெட் கெடையாது ஆஃபர் போட்ருக்காங்க ம் கேன்சல் பண்ணிட்டாங்க அது எப்டி நெறைய எதோ பிரச்சனைன்னு சொல்ட்டு நிர்வாகத்தில பிரச்சனை சொல்ட்டு இப்ப இது சலுக பண்ணிருக்காங்க ஃப்ரீதா உம் அந்த நூறூபா டிக்கெட்டு இப்ப கெடையாது
உம்
எல்லாருக்கும் சரி அங்க போனா எல்லாரும் சாமிய பா அவுங்க சொல்லிட்டு அது செறப்பு வழிபாடு செறப்பா ஆஹ் ஒன்னும் செய்யறதுக்கு வாய்ப்பு கொரவு நெனைக்கிறேன் அதற்கான உத்தரவு வந்துருக்கு
ம் ம்
ம்மா
சரி சரி வாய்ப்பு இருந்தா நீங்களு வாங்க ஒரு நாள் போயிட்டு வாங்க
பா பாக்கலா பாப்போ உம் போன தடவ ஒருத்திருப்பு போன போது நல்லா செறப்பா ரெண்டு தடவை போய் கோயில்க்குள்ள சாமி கும்புட்டு வந்தோம் ம்
அப்டியா
நானு பேர புள்ள எங்க வீட்ல எங்க மனைவி எல்லாருமே சாமி கும்முட்டு வன்டோம் ரெண்டாவது அப்புறோ மா கா புள்ளைங்க மருமோவே எல்லார எல்லாரி டூ ஒரு குடும்பமா போயி ஆ நல்ல முறையா சு சாமியே போய் ரெண்டு தடவ சாமி கும்முட்டு வந்தாச்சு
உம் அது சிறப்பு தரிசனத்துல போனா கொஞ்சம் நேரடியா வே சே போயிடலாம்
ஐ இப்ப அது அந்த நுப்பத்தி ஓராம் தேதி ஹ அது உண்ம தா ஆனா அதுல ஏதோ ஊழல் நடந்திருக்குன் சொல்ட்டு இந்த மாசம் வண்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் ஒரே தரிசனம் தான் ம்ம் கியூனா க்யூ தா ம் ம் அது வந்து இந்த இந்த மாசம் முப்பத்திஓராம் தேதி வரைக்கும் அது வந்து தடை பண்ணிவச்சிருக்காங்க யாரும் வசூல் பண்ண கூடாது அப்படின்னு உம்
சரி பாப்போம்ல அடுத்த வாரம் போகலானு ஒரு ஐடியா இருக்கு உம்
இது போல சனிக்கிழமை சரியான கூட்டமா சனி னி நாயரு சென்றவாரம்
இல்ல எப்போதுமே போகுறப்ப புதன் வியாழன்ல போனா நமக்கு சே இதா இருக்கும் நல்லதா இருக்கும் சீக்கிரம் பாத்துட்டு வந்துரலாம் சாரி செவ்வாய் புதன் செவ்வாய் புதன்ல போயிட்டு வரலா வியாழன்ல இருந்து ஹா இது திங்கள் கிழம வரையும் கொஞ்சோ கூத்
நாங்க போன டைம் வந்து இந்த ஐயப்ப மார்கள் மாலை போட்ட நேரோ அது ஆனா அந்த நேரத்தில்ல அந்த கூட்டங்கள் வந்து பல கோயிலுக்கு போறவங்க வந்து அந்த குட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்துது மற்ற நாள்ளையும் கூட்டம் இருக் ங்க இருந்தாலு அந்த ஐயப்பமார்கள்லா வந்து டூ வழிபாட்டு தலங்களுக்கு வந்துட்டு போறதுல அவங்க ஒரு சிறப்பா நினைப்பாங்க உம் அதே அந்த கூட்டங்களும் கொஞ்ஞா டீமார்ட்டூ இருந்தாலும் நாங்க காலையிலயே போயிட்டு வந்துட்டோம் அதனால பிரச்சனை இல்லட ஒரு பத் பத்து மணிக்குள்ள சாமி கும்புட்டு திரும்பிரனும் ம் பத்து பதனோரு மணிக்கெல்லா திரும்பின்னும் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் சரியான உச்சி வெயிலா இருக்கூ ஆ இப்ப கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும்
ஆமா இப்ப பள்ளி விடுமுறைங்கிறதுனால இன்னும் கூட்டம் அதிக
ங்க கூட்டம் அதிகமா இரு அ ம் அ அடுத் அடுத்த வாரத்துல கொறையு அடுத்த வாரத்துல எல்லாம் கொறைஞ்சிடு ம் நார்மலான இக் கூட்டம் எப்பொழுதுமே
ஆ நம்ம ஊர்ல இருந் டே ட்ரெயின் வசதி இருக்கும்னு நெனைக்கிற அதுல இருந்தே போனா கூட நேர அப்டியா அந்த கோவில நம்ப அடைஞ்சிரலா
ஆ
அங்க போயி அங்க அந்த ஊர் து ரயில்வே ஸ்டேஷன்ல எறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஆட்டோ
ஆமா அப்படிதா போற மாரி இருக்கு ஆமா அப்படிதா போற மாரி இருக்கு அங்கப் போய் அது பக்கத்தில ஒன்னு இப் இல்ல அது கொஞ்ச தூரோ இன்னு போகணு ஆட்டோ பிடிச்சிதா போகணு உம் அது நமக்கு புதுசா போறதுனால பஸ் ரூட்ட எல்லா நமக் தெரியாது ஆட்டோல போறதே சேப் டி உம்
அங்க இருந்து ஒரு சின்னதா ரூமு வந்து பதிவு பண்ணிக்கிட்டு முன் பதிவு பண்ணிட்டு போயிட்டோம்னா இன்னு வஸ் சரியா இருக்கு போனமா ஹ குளிச்சமா சாமிய பாதோமா போய்ட்டு வந்தர்லாம்
எக்கனாமிக் தகுந்த மாரி எடுத்துக்கலாம் ஹ ஆஹ் எப்டி வேணாலும் எத்துக்கலாம் சும்மா சாதாரணமா உள்ள ரூம் எல்லாம் இருக்கு உம் குழிக்கிறதுக்க ம் ம இது பண்றது இத்துக்கு மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி இல்ல இருக்கு உம்
நீங்க போன டைம் போனது எப்டி இருந்துச்சு நீங்க எந்த மாதிரியான ரூம்ம ச தேர்வு
நாங்கந்தா கவர்மெண்ட்லயே ஓ குடுத்துருக்காங்கல்ல வீடு அந்த மாதிரி கோயில் நிர்வாகத்துல உள்ள வீடு அந்த ஏற்கனையவே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அதுல எடுத்தோம் அது காசு கொஞ்சம் கூட ஆனா சில நல்ல வசதிகள் ரெண்டு ரூமு ரெண்டு ரூமுக்கு ஏசி சீ
ம்
எல்லாமே டச்ச டச்ச அது அட்டாச்ச பாத் ரூம்பு ஆஹ் சகல சௌரியமா இருந்துச்சு உம் ஆனா நம்ப போய் ரொம்ப நேரம் அங்கல ஒரு ரெண்டு மண் நேரம் மூணு மண் நேரம் இருந்தோம் அப்புறம் வெளியாய்ட்டோம் உம் இருதாலும் சௌரியமா இருந்துச்சு நம்ம சொந்த வீடு ஆமா சொந்த வீடு மாரி நமக்கு இத பிரியா இருக்கலாம் எந்த பிரச்சனயும் இல்ல நம்மள நம்ப அந்த வீட்ட புடிச்சிட்டோம்னா அந்த வீட்டுல நம்பதான் அந்த வீடு சாவி குடுக்குற வரைக்கும் வேறு யாருக்கும் எந்த ஹ பிரச்சனை இல் எல்லா வசதிகளு அதுல் இரு
ஹ
நிர்வாகம் பரவால்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு கே உம் அ அது இனிஷியலா ஏதோ பிரச்சனை இருக்கு போலிருக்கு அதனாலதான் அந்த இப்ப நூரூவா தரிசனத்த ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க
உம் உம் பாப்போம் நான் போறப்ப சூழ்நில எப்டி இருக்குன்னு தெரில
உம்
சூழ்நில மாற்னுச்சுன்னா நல்லா இருக்கும்
உம் இல்ல மாறும்-மாறும்-மாறும் இப்ப ஸ்கூலு திறந்து தலே ஆட்டோமேட்டிக்கா அந்தத அத வெச்சிதானே பெரன்ட்ஸ்ஸும் போற மாதிரி இருக்கு பிள்ளகளை வச்சிதனே குடும்பமே இல்லாம போற மாதிரியிருக்கு அதனால ஸ்கூல் தொறந்துட்டாங்கனா அவுங்க- அவுங்க வேலையை பாத்துட்டு அப்படியே இதுதான் கொஞ்சம் கூட்டம் குறையும் அவ்ளவுதான் சுத்தமா கூட் குறையாது செரி-செரி
செரி நான் பாத்துட்டு சொல்றேன் உம்
ரெண்டி ஆன்ட்டி